உம் சொல்லுங்க நான் சும்மாதான் இப்பதான் வீட்டுக்கு வந்தேன் நீங்க என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் இருக்கிறேன் நீங்க என்ன படிக்க க்கிறீங்களா என்ன பண்றீங்க
நா வந்து ஒர்க் பண்றேன்
ஓ அப்படியா
கார் மெக்கானிக்கல் உம் படிப்பு எல்லாம் முடிச்சு சாச்சு நான் டிப்ளோமோ முடிச்சிருக்கேன் இந்த கார் வீலர்ல ஃபோர் வீல
ஓ அப்படியா சரி
டென்த் வரைக்கும் படிச்சுட்டுடி பண்ணிட்டு
உம் ஏன் டுவெல்த் லெவன்து படிக்கலயா
இல்ல அது இன்ட்ரெஸ்ட் இல்ல படிப்புல இன்ட்ரெஸ்ட் இல்ல இந்த ஃபீல்டல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டு அதனால தான் கொஞ்ச அப்டி வந்துட்ட அங்கேம் படிச்சிதான் காலேஜும் படிச்சி சி ஒரு வருஷம் படிச்சுட்டு ஆறு மாசம் ட்ரைனிங் எடுத் த்து அப்பறமா கம் கம்பன்ல வேல செஞ்சிருந்தேன் கம்பனில வேல செஞ்சுருந்தன் அங்க வந்து சொல்லி நான் வந்ட்டேன் அப்புறமா அதே கம்பெனில ரிட்டன் என்ன கூப்ட்டாங்க
ஆஹ்
திரும்ப நா போயிருந்த அங்கே போயிட்டு அது ரொம்ப தூரோ வீட்டு்ல இருந்தே ரொம்ப தூரோ அந்த வந்து செஷட் ஆவல
பொண்ணு வர் இன்னு பெட்ரோல் போட்ணு அஹ்
காசு செரியா போயிட்டு இருந்துச்சு அதனால நான் அது டிஸ்கண்டின்யு பண்டே அப்பறமா இப்போதைக்கு வந்து எங்க வீட்டுக்கிட்டய செட் இருக்கு
அப்படியா
இப்போதைக்கு போயிட்டு இருக்கேன் உம் இப்பதிக்கு போலாம் அப்பறமா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு வேனா ஷெட் ஓப்பன் பண்ணிக்கலா அப்டி சொல்லி ஒரு ஐடியா வச்சுருக்கே பாக்கலா இன்னும் ஒரு ரெண்டு வருஷோ போட்டோம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கலா
அப்றமா
ம் ஹலோ ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா
ஆஹ் கேக்குது சொல்லுங்க
உம் என்னாச்சு
இது வந்தல்ல
கட்டாய் கட்டாய் வருது ஹலோ ஹலோ வாய்ஸ் பிரேக் ஆகுது ஹலோ
இது
உம் கேக்குதா ஒரு ஒரு இடத்துல நின்னு பேசுங்க அப்பதா அது கேக்கும் ஹலோ
ஹலோ
ஆஹ் ஒரு இடத்துல நின்னு பேசுங்க அப்போதான் இது வரும்
அ
உம் சொல்லுங்க சொல்லுங்க சாப்டீங்களா என்ன சாப்டீங்க
எங்க வீட்டு்ல இருந்து நான் வந்து சேமியாசை செங்சிருந்தே சேமியா சாப்பிட்டே
நீங்க செஞ்சிங்களா
ஆமா அது பத்து நிமிஷோ வேல அப்டி போட்டா செஞ்சிடலா
ஓ அப்டியா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல தெரியது
பெ பெண்களுக்கெல்லாம் என்ன சமைச்சு சமைச்சு ரொம்ப பழகிடும் சும்மா போட்டா பத்து நிமிஷத்துல செஞ்சில்லாம் எது இருந்தாலும் இப்ப உங்களுக்கு எப்படி உங்க வேலையோ அதே மாரிதான் எங்களுக்கு சமையல்லு இப்ப உங்க வேலை அப்பனீங்க டெய் லி தான் செய்றீங்க அதா உங்கள்கு எது எங்க பொன்னுங்களுக்கு தெரியும்
ஆமா
அதே மாரி நாங்களும் நாங்களும் டெய்லியும் சமைக்கிறோம் எது எப்படி போன்னும் என்ன பண்ணும் அப்படியாவது கத்துக்காமலா அப்டி கத்துக்குறும் அந்த மாரிதான் ஆ ஆமா ஸ்கூல் எப்படி இருந்துச்சு ஸ்கூல் போனீங்களே
இது ஸ்கூல் லைஃப் வந் ம்ம் நல்லாதான் இருந்ச்சு ஆனா நான் ஸ்கூல் நெறைய போகல எது அவ்ளோ படிப்பு எல்லாம் ஒன்னும் இன்ட்ரெஸ்ட் இல்ல போனா மேக்சிமம்
ல்லயா ஒ அப்டியா சரி
ஆ நல்லா படிப்பேன்னு சொல்ல முடியாது ஒரு ஆவரேஜ் படிப்பேன்
ம்ம்
அவ்ளவு தான் ஆனா படிப்புல இன்ட்ரெஸ்ட் வராது
ம் பட் இன்ட்ரஸ்ட் இருந்திருந்தா நல்லா படிச்சிருப்பீங்க ம் பட் படிச்சிருந்தா கொஞ்சம் வந் இந்த இந்த நல்லா ப படிச்சிருக்கலாம்ல
இல்ல இல்ல அப்டி எல்லாம் ஒன்னும் இல்ல படிச்சு என்ன பண்ண போ போறது வேலைக்கு தான் போணும்
வேலைக்கு தான் போறோம் பட் நல்ல வேலைக் கடச்சிருக்கோல அந்த மாரி
நல்ல வேல கடச்சாலும் வந் இது இப்ப ஒருத்த
ஆமா இப்போ பாய்ஸ்க்கு வந்து நல்லா படிக்கிறாங்க பட் அவங்களுக்கு ஏத்த வேலை கெடைக்கிறது இல்ல பாய்ஸ்கு மட்டும் இல்ல பாய்ஸ் வந்து படிக்கிறீங்க ஆனா ஏத்த வேல கெடைக்க மாட்டேங்குது பட் கேர்ஸ் படிக்கிறோம் பட் கல்யாணம் ஆயடுது அவங்களுக்கும் படிக்கும் படிச்சி கூட யூஸ் இல்ல பட் நாலு பேர் கேட்டா எப்டி டிகிரி படிச்சிருக்கோ இந்த படிச்சிருக்கோ அவ்ளோதா சொல்ல முடியு படிப்பு வந்து கொஞ்சோ மத்தவங்க ஏதாச்சி கேட்டா இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு ஏதாச்சி மேக்ஸ் இந் இது எத்தனைய ஆச்சுமா ஏதாச்சி சொன்னாங்கன்னா இது பன்ரண்டு ருபா ஆச்சு ஆறு ருபா ஆச் சொல்லலா ஏதாச்சின்னா கொஞ்ச சொல்லலா அவ்ளோதா ஏ படிக்கல மட்டு அப்டின்னு சொல்ல மாட்டாங்க அதா
நா எப்டி என்னோட மைண்ட் செட் எல்லா எப்டி இல்லாங்கா
ஆஹ்
ஓ இப்போ வந்து நா படிச்சேன்னாக்கா எப்புடி வேலை க்கு தா போணு நா அந்த படிப்பு டிஸ்கன்டினியூடி பண்ணிட்டு அந்த வேலை போய்ட்டு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆய்ட்டு அப்புறமா அந்த அந்த வேலய நா ஷெட்டு மாரி வச்சுக்கலா சொல் இதா என்னோட ஐடியா அதுனால தா நா வந்து படிப்பு டிஸ்கண்ட் டிஸ்கண்டின்யு பண்ணிட்டு இது பண்றே உங்க ஃபோன் வைப்ரேஷன் ஆவுதுன்னு நெனைக்கிற அது சவுண்ட் பட்டன் கொஞ்சோ அழுத்தி வைங்க ஆ சொல்லுங்க சொல்லுங்க
அத்தா
அப்புறோ உம் ஸ்கூல் லைஃப் இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ்ங்களு அவ்ளோளா இல்ல நா அ நா போவே எனக்குனு ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவ்ள தா அவளவாலா நா பேசிக்க மாட்ட யார்கி கிட்டயு சும்மா என்னான்னா என்ன அப் அப்படிதா அவ்ளோ தா பேசிப்ப நானு நா வந்து ஒரு மூணு ஃபிரண்ட்ஸ் வச்சிருந்தே அவுங்க மட்டு வந்து நல்லா பேசுவாங்க எங் கூட உக்காந்து சாப்டு சாப்புடுவாங்க
ஆமாங்
பெஸ்ட் ஃபிரண்ட்ஸ் ஆனா இப்பதிக்கு வந்து ஒருத்தவங் கூட தா நா இருக் கே அதா ஒருத்தங்க கூடதா ஃபிரெண்ட்ஷிப்பா இருக்க மத்த ரெண்டு பேரு ம் இப்போலாம் யார்கிட்டயூம் அவ்ளோளாம் பேசுரது இல்ல இப்ப வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் இருக் காங்க இன்னோரு கேங்ஸ் இருக்கு அவ்ங்க சண்டே ஆனாலே ஆமா காலேஜ் ஃபிரெண்ட்ஸ் இருக்குல்ல ஆஹ் அவங்க வந்து வந்துற்றாங்க சண்டே இங்க ப பக்க பக்கத்துல தா வீடு அப்றமா ஏரியா ஃபிரெண்ட்ஸ் இருக்காங்க அவுங்க ரெண்டு பேரும் ஃபிரெண்ட்ஸ் தா அப்டிதா சண்டே ஆனாலே ஒரு பத்னோரு மணி பன்னெண்டு மணி இருந்தாலோ வீட்டுக்கிட்ட வந்துருவாங்க எல்லாரும் அப்டியே இல்ல இல்ல காலைல
ஓ காலையிலையா சேரி சே
போறாங்கள நல்லா தூக்குறதுக்கு டைம் நல்லா இருக்கும் லா வந்து எல்லா தூங்குவாங்க கால்ல அப்றோ அப்புறமா வந்து ஏஞ்ச்சு ரெடி ஆயிட்டு பன்னெண்டு மணிக்குள்ள வந்துறங்க வந்து ட்டு பேசிட்டு இருப்போ அப்றோ மசுதி போய்ட்டு அப்புறமா சா ட்டுருவோ சாப்ட்டு சாய்ங்காலம் வந்து திரும்ப வந்து சாப்டபோவோ சின்ன ஸ்னாக்ஸ் ஐய்டம் அந்த மாரி சாப்ட போவோ
ஆஹ்
அப்றோ வந்து பேச உக்காருவோ வந்து பேச போது உக்காந்து அவளோதா டைம் போறதே தெரியாது
உம் இது பாய்ஸ் காங்கலே இது ஒண்ணு டைம் போறதே தெரியாது நல்லா பேசினே இருந்தா பட் பே நா எப்போ டைம் போறதே தெரியாது
ஆமா பதினோரு மணி இருக்கு அப்போ நாங்க டைம் பாக்க மாட்டோம் பேசிட்டுதான் இருப்போ கிளம்புவோம் கிளம்புவோம் சொல்லி சொல்லுவாங்க இடத்தில யாரும் கிளம்ப மாட்டாங்க நான் வந்து எ எங்க கட இருக்கு எங்க வீட்டுக்குதான் காடை அங்க போ உட்காந்துவோ எல்லாரு ஒரு ஆறு பேர் அஞ்சு பேர் ஒக்காந்துப்போ வந்துகிட்டு பேசுவோம் ரெண்டு மணி வரைக்கும் பேசுவோம் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு நிறைய அப்புறமா வந்து நைட் டைம்ல வந்து டீ குடிக்க போவோம் ஒரு பதினோரு மணி அந்த மாதிரினா டீ குடிக்க போவோம் அப்புறமால்ல ஐஸ்கிரீம் சாப்டுவோம் ஆமா ஐஸ்கிரீம் சாப்படுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு நான் வாங்கி கொடுத் த்தனா நாளைக்கு அவங்க வாங்கி கொடுப்பாங்க
அப்படி ஒருத்தங்களே எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குற மாதிரி எல்லாரும் அவங்கங்க காசுல தனியா வாங்காம சாப்பிட மாட்டாங்க
அந்த மாரிலா சாப்பிட மாட்டாங்க ஷேர் பண்ணிப்பாங்க எல்லாரு காசு போடுங்க நான் இ நூறுரூபா இருக்கு உங்கிட்ட ஐம்பது ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து எல்லாரும் ஷேர் பண்ணிப்பாங்க ஷேர் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பட்ஜெட் வருதுல தௌசண் ருப்பீஸ் தௌசண் ஃபைவ்ஹண்டர் ருபீஸ் வருதுனாக்க அந்த பைசா என்னென்னலா சாப் ப்படலாம் எல்லா நல்லா இருக்கு அப்படனு சொல்ல ரிசர்ச் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் ஆமா ஒரு ரெண்டு ஒரு மணி நேரம் உட்கந்து பிளான் பண்ணுவோ என்ன சாப்பிடலாம் எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி முடிச்சுட்டோம் முடிச்ச அப்புறமா தான் வந்து போய் சாப்பிடுவோம் அந்த பர்கர் பிட்சா அந்த மாதிரி பர்ஸ்ட் சாப்பிடுவோம் அப்புறமா வந்து லோக்கல் லோக்கல் ஐட்டம்ஸ் முட்டை செமா சிக்கன்
ஆமா ஆமா
இதுவும் நல்லா சாப்பிடுவோம் எல்லாரையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவங்க பைனல் டச்சா ஒரு ஸ்வீட் இல்ன்னா ஐஸ் ச இல்லாம வரவே மாட்டோம்
எப்படியோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு வந்துதுங்க பாய்ஸ்சு எப்ப எப்ப கூட எப்ப கூட போகலாம் கூட வரலாம்
அப்படியெல்லாம் இல்ல எங்களுக்கும் ஒர்க் இருக்குல்ல குடும்பத்தை பாத்துக்கணும் ஆஹ் சண்டே மட்டும் ஆமா சண்டே வந்து மட்ட தான் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் முடியாது மத்த நாளெல்லாம் காலேல எழுந போ வேலைக்கு போ வருவோம் ஆளுகிட்ட பேசிட்டு அப்படியே தூங்கிடுவோம்
ஓ அப்படியா
உம்
அ ஆனா ஸ்கூல் லைஃப்ல இருந்து கொழந்தயா இருந்தீங்க அப்போ இத இ இந்த இது இப்டி பண்ணா அது பண்ணா அப்டியெல்லா இல்ல ஜாலியா இருந்தீங்க
ஜாலினா ஒரு ஸ்கூல் டைம் காலேஜ் டை காலேஜ் டைம் வந்து மெயின் ஜாலியா இருந்துச்சு ஏனா அது வந்து வேலைக்கு போறட் டைமு வேலைக்கு போட்டா படிக்கிற டைம் தா ஆனா எங்ளுக்கு அப்போ வந்து வேலைக்கு போய டைம் மாரி அது
ஆ ஏஜ் இருக்கும் போது வேலைக்கு போட வேற வேலைக்கு போனா ஆனா படிச்சுட்டு இருந்தீங்க நீங்க
ஆமா நாங்க படிச்சிருந்தோ இன்னொருத்த வந்து வேலைக் க்கு வேலைக் போய்ட்டு இருந்தா அது விட்டு வந்து படிச்சிருப்பா எங்க கூடதா ஆனா படிக்க மாட்டோ மேக்ஸிம வந்து ஒரு மாசத்துல அ அப்டி இப்டினு சொல்லி ஒரு இருவது நாளு உக்காருவோ கிளாஸ் அவ்ளதா
ஆ
மத்த பத்து நாள்லா சுத்துவோ அந்த மோரதனடை அத டேமு கீமு இருக்குல்ல
அங்கே காலேஜ் ஆண்டயேவா இதுக் லீவ் அப்டியே லீவ் போடுவீங்களா இல்ல காலேஜ்க்கு போய் அட்டன் பண்ட்டு அப்றோ கட் அட்சிட்டு போய் எதுவு கேக்க மாட்டாங்களா
இல்ல அங்க வந்து அவ்ளவா சர்ஸ் எல்லா வர மாட்டாங்க கால்ல இ ஆமா காலைல ஒரு சார் வந்தா சார் வருவாங்க அவ்ளதா
ம்
ம் ஆனா அங்க நல்லா சொல்லி் குடுத்தாங்க அங்கதா நா மேக்சிமம் கத்திக்கணுது
ஆ அப்டியா ஓகேங்க ஓகேங்க ஆ ஆமாங்க நம்மளுக் குடுத்த நேரம் முடிஞ்ச மீண்டும் சந்திக்கலாம் நன்றி
நன்றி வணக்கம்